கம் தோழி
ஆ தோழி
ஆ சொல்லுங்க வா எப்டி இருக்கீங்க தோழி
நல்லா இருக்கே தோழி உங்கள்ட்ட நா பேசிர்க்கேல்லா தோழி கட் ஆய்ட்டு
அது வந்து எதா இஷ்யூவா இருக்கும் தோழி
ஓகே தோழி ஓகே
அ ஓகே தோழி நா இப்ப காலேஜ் பிகாம் படிக்கிற தோழி
ஓகே உங்களுக்கு சமைக்க தெரியுமா
இல்ல தோழி கொஞ்சொ கொஞ்சதா தெரியு மத்தெல்லா வேலைக்காரங்க பாத்துப்பாங்க
சேரி சேரி உங்க அம்மா என்ன பண்றாங்க
உம்மா ஹவுஸ் வொய்ஃப் தா அய் உங்க
ஆ சேரி தோழி சேரி தோழி
ஒங்கம்மா
ஒங்களுக்கு கல்யாண ஆயிடுச்சுன் கேள்விப்பட்டே ஒங்களுக்கு கல்யாண ஆயிடுச்சா
இல்ல தோழி நா இப்பதா காலேஜ் செகண்ட் இயரே படிக்கிறே தோழி
ஆசரி சேரி சேரி எங்க அம்மா வந்து கேக் மேக்கர்
செரி தோழி சேரி
ம் வேற என்னத்தோழி ஏதாச்சு விசேஷங்கள் உண்டா
வேற ஒண்ணு இல்ல தோழி உங்க நீங்க சொல்லுங்க ஏதா இன்ட்ரெஸ்ட்டிங்கா உங்க லைஃப்ல நடந்த அனுபவங்கலா சொல்லுங்க தோழி
ஆ சொல்றே லைஃப்ல வந்து ஒரு மிக பெரிய அனுபவ நடந்துச்சு எனக்குன்னு வந்து சொல்லி கிற வந்து பெரிய ஒ பெரிய யாருமே இல்ல திடீர்னு ஒரு நாள் காலேஜ் போறே ஒரு மூணு பிள்ளைங்க தா ரொம்ப ஜாலியா இருக்குங்க எனக்கு பார்த்ததுமே ஆசையா இருந்துச்சு நமக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காதா அப்படின்னு நா போய் பேசுனே டக்குனு எனக்கு கூட ரெண்டு ஃரெண்ட்ஸ் உண்டு அ அப்படி சேந்து ஆறு பேர் ஆயி ரொம்ப ஜாலியா இருக்குறோ இப்போ
சேரி தோழி சேரி
அது நா நெனைச்சு பாக்க முடியாத ஒரு அனுபவமே வாழ்க்கேல
ஓ சேரி தோழி லைஃப்ல நீங்க வ ம மிஸ் பண்ணிறவே கூடாத பேசன் யாராவது நினைக்கிறீங்களா தோழி
ஆமா தோழி யா ஆமா அது வந்து யார்ட்டயும் சொல்ல முடியாது அது நேம் மென்ஷன் பண்ண விரும்பல ஆனா எ மனசுல இருக்காங்க அந்த பேசன்
சேரி தோழி சேரி ஒங்களுக்கு க்ரஷ் யாராது உண்டா தோழி நா வந்து நினைக்கிற தோழி நானு அந்த மாரி பேர் வெளிய சொல்ல விரும்பல தோழி
ஆ ஒ ஓகே ஓகே உங்களுக்கு கிரஷ் யாராது உண்டா
ஆமா தோழி
ஆ ஓகே ஓகே
உங்களுக்கு
எனக்கும் உண்டு அது ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருக்கு
சேரி தோழி சேரி
மே அப்டி ஒரு கிரஷ்சே இருக்காத அளவுக்கு ஒரு அனுபவம்
ஓ சரி அந்த அனுபவத்துல சொல்றீங்களா தோழி
ஆ சொல்றே சொல்றே நா வந்து ஒரு நாள் ஸ்கூல்ல தா மீட் பண்ணே ஸ்கூல்ல மீட் பண்ணி எனக்குள்ள ஒரு பட்டாமுச்சி பறக்கும் பீலிங் அவங்க குள்ளயும் சேம் பீலிங் ரெண்டு பேருமே நல்ல ஒரு பாண்டிங்ல இருந்தோ திடீர்னு பாத்தா ஏ ஃப்ரெண்டு கூடயு அவங்க பேசிட்டாங்க ஸோ வருத்தம் ஆயிட்டுட்டு அதுக்கப்றோ
ஆமா கண்டிப்பா
அந்த க்ரஷ்சு அதெல்லா நா பாத்தே இல்ல ஏ வாழ்க்கையில
ஓ சரி
நீங்க ஒரு அனுபவம் சொல்லுங்க
ம் எனக்கு எப்டி ஸ்கூல்ல தா தோழி இதே போலதா கிரஷ் உண்டு பட் அவனுக்கு என்னன்னா ஆள் உண்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு தோழி அது ஆமா தோழி ரொம்ப அது வந்து எப்டி ஒரு டிப்ரஷனாவே ஆக்கிருச்சு தோழி
ஐயோ அப்றோ எப்டி அத விட்டு மீன்டு வந்தீங்க
அதுக்கப்றோ அப்டியே காலேஜ் லைஃப் எல்லாம் அப்டியே மீன்டு வந்துட்டே தோழி
காலேஜ் லைஃப்ல ஹாப்பியா இருக்கீங்களா இல்ல அந்த கஷ்டோ இன்னும் உங்களுக்கு இருக்குதா
இல்ல தோழி காலேஜ் லைப்ல நா ஹாப்பியாதா இருக்கே
ஓகே ஓகே எப்டி உங்க மேம்ல்லா எப்டி ரொம்ப ஜாலியா இருப்பாங்களா
இல்ல தோழி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு புடிக்கவே இல்ல செகண்ட் இயர் சொல்ல போனா என ன்னா இல்ல தோழி காலேஜ் பொறுத்த வர ஜாலிய தா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரீ பீரியட்ல அந்த மாரி மேம் வந்தா மட்டும் ஏதோ பிடிக்காத மாதிரி
சரி சரி கஷ்டம்தான் எனக்கு எப்பவுமே ஜாலியா இருக்கும் நாங்க வெளாடிக்கிட்டும் டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த மாரி இருக்கும்
ஓ செரி தோழி
வேற என்ன தோழி என்ன சாப்பிட்டீங்க
என்ன மத்தியானோ சேமியா சாப்ட்டே தோழி நீங்க
நா சோறு தொவையல் அந்த மாதிரி செய்ன் நீங்க சேமியா எப்டி செய்றீங்க வீட்டுல
நா செய்ல தோழி எங்க அம்மா செஞ்சாங்க நீங்க ஏதாவது இதுவர உங்க கையால குக் பண்ணி சாப்ட்ருக்கீங்களா தோழி
ஆமா நா குக் பண்ணி சாப்ட்டுருக்கே நா வந்து அவியல் தொவையல் அப்பறோ புளிக்கறி அப்புறோ சிக்கன் கறி இந்த மாரி நெறைய செஞ்சு சாப்ட்டுருக்கே
செரி தோழி செரி செரி
நீங்க உங்ளுக்கு தெரிஞ்ச ஏதாச்சு ஒரு ரெசிபி சொல்லுங்களே
எனக்கு வந்து அ எப்படி சொல்ல தோழி சிக்கன் கறி வெக்க தெரியு தோழி
ஆ எப்பிடி வெப்பீங்க
அது ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து அதுல எண்ணெ ஊத்தி வெங்காயோ தக் காளி எல்லா போட்டு நல்லா வதக் கனு தோழி
அது எப்பிடி க கட் பண்ணுவீங்க குட்டி குட்டியா கட் பண்ணுவீங்ளா நீள நீளமா கட் பண்ணுவீங்ளா
கட் பண்ணுவா தோழி நல்லா வதங்கு அப்பறோ பச்சை மொளகாவ நேரா கட் பண்ணி போட்டுட்டு உங்குக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணு தோழி
ஆ எனக்கு இஞ்சி பூட்டு பேஸ்ட்டு புடிக்காதே தோழி நா எதலயு ஆட் பண்ண மாட்
நீங்க அத அவாய்ட் பண்ணிக்லா
ஆ ஓகே
ஓகே அதுக்கப்றோ உப்பு மறக்காம போட்டுக்கோங்க அதுக்கப்பறோ வந்து அதுக்கப்பறோ வந்து மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்கோங்க ரெட்ச்சு வத்தல் பொடி மல்லி பொடி மஞ்சள் பொடி பெருஞ்சீரக பொடி ஹ கரம் மசாலா பொடி சிக்கன் பொடி இல்ல தோழி இல்ல இல்ல அந்த மாரி உங்க பேவரட் மசாலால்லா போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறோ சிக்கன நல்லா வாஷ் பண்ணி உள்ள போட்டுக்கோங்க தோழி அதுக்கப்றோ சிக்கன் எவ்வளோ இருக்கோ இல்ல இல்ல நல்லா பாதி வடி கட்டி போட்ணு தொழி அதுக்கப்றோ நீங்க உங்க தேவையான அளவு நீங்க இப்ப குழம்பா சாப்பட்ணுன்னா உங்களுக்கு ரெண்டு கப்பு மூணு கப்பு தேவைப்படு இப்ப இல்ல உங்களுக்கு ரோஸ்ட் மாரி வேணுனா நீங்க ஒரு கப்பே போட்டுக்கலா தோழி
ஆ ஓகே தோழி ஓகே
அவ்ளதா தோழி உங்ளுக்கு ஏதாவது இந்த மாரி தெரியுமா உங்க உங்களுக்கு ஓவர் குக் ஆக்கணுனா நீங்க ஒரு அஞ்சு விஷல் போட்டா போது தோழி இல்ல உ ஓகே நார்மலா சாப்பட்ற மாரினா ஒரு மூணு டு நாலு போதும் தோழி
ஆ ஓகே தோழி ஓகே எனக்கு தெரிஞ்சதுல நா தக்காளி சட்னி ரொம்ப சூப்பரா வப்பே தோழி அதுதா எனக்கு ரொம்பவு புடிக்
சொல்லி தரீங்களா எப்பிடி வெக்கணுன்னு தோழி
ஆ சொல்லி தரே ஃபர்ஸ்ட்டு உள்ளியும் தக்காளியும் ஒரு சம அளவு எடுத்து தக்காளி கொஞ்சோ அதிகமா எடுக்கலா ஒரு மூணு தக்காளிக்கு ஒரு ஒன்ற உள்ளி வெட்டி நல்லா வசக்கணு ஃபர்ஸ்ட்டு எண்ணெ ஊத்தி நல்லா வசக்கிட்டே இருக்கணு ஆனா வந்து கருக விட்டரக் கூடாது தோழி அப்புறமா கூட உப்பு மஞ்சள் தூளு ரெண்டும் போட்டு லைட்டா வசக்கி லைட்டா உங்க தேவைக் கு ஏத்த மாதிரி மொளகு பொடியும் போட்டுட்டு வத்தல் போட்டு ஒரு மிக்சில கிர் கிர் ரெண்டு தடவ அடிச்ச எடுக்கணு தோழி
தோழி
அப்படியே நெய் ஊத்தி முருவலா ஒரு தோச போட்டு அதை வெச்சு சாப்பிடா டேஸ்ட்டா இருக்கு
சேரி தோழி சேரி நல்லா சாப்டுவீங்களோ தோழி நீங்க
ஆமா தோழி நறைய சாப்பிடுவேன் தோசனா ஒரு எட்டனா சாப்பிடுவேன் தோழி
சேரி தோழி சேரி சேரி
ம்
வேற எங்கயா வெளிய போனு அந்த மாதிரி உங்களுக்கு ஆசை இருக்க தோழி
ஆமா தோழி கண்டிப்பா டிராவல் பண்ணுனு நறைய ஆசை இப்பதா நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மூணார் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் வெச்சிருக்கோ கண்டிப்பா போவோ ஒரு நாள் கார்ல்லா புக் பண்ணிருக்கோ ம் டேட் மட்டு ஃபிக்ஸ் ஆகல ஒழுங்கா ஃபிக்ஸ் ஆனது கெளம்பிர்வோ நீங்க எங்கயாச்சும் போலான்னு இருக்கீங்களா
ஆமா தோழி எப்ப எங்க எனக்கு ஊட்டி போகணு ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னுதா ஆசை தோழி
ஆ உங்களுக்கு வந்து ஊட்டில வந்து பைனாப்பிள் விக்கக்கூடிய ஜாப் கிடைக்கும் தோழி கண்டிப்பா போங்க
இல்ல தோழி எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்ல பட் உங்களை கேரட் விக்கதுக்கு கூப்ட்டாங்கன்னு நினைக்கிறே
கேரட் விக்கிறதுக்கு என்னோட இன்னொரு தோழி வந்து அங்க வந்து பீட் ரூட் விக்கிறதுக்கு வாரேன்னு சொல்லிருக்காங்க அப்போ அப்படியே நாங்க மூணு பேராட்டு போயிருந்து விக்கலான்னு இருக்கோ
ஏன்னா யாராலையு சொல்ல முடியாதுல தோழி நீங்க அதை வந்து சொல்ல முடியாது தோழி
ஆமானா நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து சேம் ஜாப் தா போவோ ஒரு ஆள் வந்து கேரட் ஒரு ஆள் பீட் ரூட் ஒரு ஆள் பைனாப்பிள் அந்த மாரி சேமா ஊட்டில இருந்து விப்போ
சேரி
அதுவு ஒரு கலைதா ஆர்ட்
ம்மா தோழி கண்டிப்பா கண்டிப்பா அதை வந்து நம்ம ஈஸியா நினைக்க கூடாது அதிலேயு சில பேர் வாழ்றாங்க அதுலயே சில பேரு வளந்துருக்கதா செய்றாங்க தோழி கண்டிப்பா
நமக்கு இருக்க டேலண்ட் வச்சு எங்கயும் போலா இன்னைக்கு தா ஸ்டேட் லெவல்ல நா வந்து டிராயிங் காம்படிஷன் போறேன் கண்டிப்பா ஜெயிக்கணு பிரேயர் பண்ணுங்கோ சரியா
செரி தோழி கண்டிப்பா நீங்க வந்து லைஃப்ல ஒரு அட்வைஸ் குடுக்கனுனா என்ன அட்வைஸ் குடுப்பீங்க தோழி
நல்ல அட்வைஸ்னா வந்து யாரையு சீக்கிரமா நம்பிராதீங்கன்னு சொல்லுவே
சேரி தோழி சே
வந்து அது ரொம்ப வந்து தேவையில்லாத விஷயோ நம்மள நம்ம நம்பணு கடவுளை நம்புங்க பிரேயர் பண்ணுங்க நறைய வாழ்க்கை நல்லா இருக்கு எனக்கு எதாவது அட்வைஸ் குடுக்கனும்னு நினைக்கிறீங்களா
நாங்களு அதே தான் தோழி வேற என்ன சொல்றது இருக்கு யாரையு நம்ப பாதீங்க அதுக்கப்புறம் உங்கள புடிச்சவங்கள நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க அவ்ளோதா
அவ்ளோதா என் கூட இருக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப புடிக்கு ஆனா வந்து அவங்க என்ன ஈஸியா ஹெர்ட் பண்ணிருவாங்க அதா எப்பவுமே ஒரு லிமிட்டுன்னு இருக்கு நம்ம அட்வான்டேஜ் எடுக்க கூடாது
அப்பிட்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவே மாட்டாங்க தோழி எப்போமே
ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்கதா ஆனா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து இரு க்கலாம் என் கேரக்டர் அவங்களுக்கு செட் ஆகாது
புரிஞ்சுக்கங்க புரிச்சுக்காதிங்க தோழி
உங்க ஃப்ரெண்ட்ஸ் மே பி நல்லவங்களா இருக்கலாம் அதுல எதாச்சும் ஒரு பொண்ணு உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கலாம் ஆனா வந்து எ ஃப்ரெண்ட்ஸ் அப்டி இல்ல தோழி
ஏ தோழி அப்டி சொல்றீங்க உங்களுக்கு காசு ஸ்கூல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கெடயாது
ஸ்கூல்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்டி இல்ல அவங்கள்ட கூடயுமே நா ரொம்ப க்ளோஸ் இல்ல காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட தா க்ளோஸா இருக்குறே இருந்தாலுமே அவங்க சின்ன விஷயத்துக்கு என்ன ரொம்ப ஹெர்ட் பண்றாங்க
ஓ செரி செரி செரி அது
அப்படிப்பட்ட வாழ்க்க உங்களுக்கு வராம இருக்கிறதுக்காக கண்டிப்பா நா ப்ரே பண்ணுவே
நானு ப்ரே பண்ணிடு போய்டுங்சார்
செரி தோழி உங்க வாழ்க்கையில உள்ள ஏதாச்சு ஒரு அனுபவோ சொல்லுங்க தோழி
வாழ்க்கையில நிறயலா அனுபவோ இருக்கு எல்லாமே சொல்லிட்டு இருக்க முடியாது தோழி இப்போதிக்கி
ஓகே தோழி ஓகே
செரி தோழி நம்மளுடைய நேரம் முடிவடைந்துவிட்டது நன்றி ஹலோ கட் பண்ணுங்க தோழி என்னாலே முடியல தோழி
என்ன செய்வது தோழ் கால் டிஸ்கனக்ட் ஆகமாட்டிகே தோழி